ஹலோ
ஹலோ அக்கா நல்லாருக்கீங்களா
ஹலோ
ஹலோ கேக்குதாக்கா
ஹ ஆ கேக்குது வணக்கோங்க
அ வணக்கக்கா நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கரே நீ எப்டி இருக்ற
அ நல்லாருக்கறே சாப்டாச்சா
அ சாப்பிட்டாச்சு நீ சாப்டீங்களா
அ அக்கா சாப்டாச்சுக்கா ம் அக்கா அந்த எங்க வீட் ட்டு பக்கமா ஒருத்தவங்களுக்கு இங்க வீட்டு பக்கமா ஒருத்தவங்களுக்கு மொகத்துல இந்த கரும்புள்ளி மாதிரி வந்திருக்குது அப்டி சொல்லிட்டு சொன்னாங்க சேரி அதா உங்ககிட்ட எதாது டிப்ஸ் கேக்லா அப்டின்னு சொல்லிட்டு அது போகுறதுக்கு எதா டிப்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு
ம் ம்
ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளாக்கா
கேக்கவே இல்ல பாப்பா
இந்த மொகத்துல கரும்புள்ளி இருக்குது க்கா அது சரி பண்றதுக்குரிய டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா எங்க பக்கத்து வீட்டில உள்ள ஒருத்தவங்க கேட்டாங்க
அ
அ அதா ம அது ஒரு டிப்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சு யூஸ்ஃபுல்லா இருக்கு
ம் மருதாணி
ஆ
மருதாணி எல செம்பருத்தி எல வெந்தயம் மூணும் கொஞ்சு எடுத்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு நம்ம தலைக்கு எவ்வளவு போதுமானதா இரு பால எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சு சிறிது சிறிதா கொஞ்சு தண்ணி ஊத்தி ந நைஸா அரைச்சு பேஸ்டு மாரி அரைச்சி எடுத்து நம்ம தலைக்கு பாக்கறந்து வெச்சு நல்லா மெது மெதுன்னு வெச்சு வெயில ஓர ஒ ஒரு மணி நேரோ ஊற வச்சு அப்புறோ அதுக்கு பின்னாடி நம்மோ குளிச்சுட்டோம்ன நல்லா தலைக்கு குளிர்ச்சியா இருக்கும் முடியு கரு கருன்னு நல்லா நீண்டு வளரும் முடியு கொட்டாது தலையில இருக்கிற பொடுகு எல்லா கூட போயிடும்
செரிக்கா செரிக்கா அந்த முகத்துல கரும் புள்ளி வருது இல்லைங்களா கருப்பு கருப்பா டாட்டு மாதிரி
ஆ
ஆ அது போகுறதுக்கு ஏதாவது ரெமிடி தெரியுங்களா
அதே மாரி மருதாணி எலைய எடுத்துக்கலாங்க மருதாணி எலைய எடு து செய்யலா அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை இருக்கு முருங்கைக்கீரை எடுத்து பரிச்சினு வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அளச்சி மிக்சில போட்டு அதோட வந்து நல்லா அரைச்சிர்ணு மொதல்ல அரைச்சு வடிகட்டிடணும் பில்டர் பண்ணி வடிகட்டிட்டு அதுக்கு பின்னாடி அந்த இந்த நீர்த வடிகட்டணத்தோட இந்த கற்றால ஜெல்லு ஆலிவேரா ஜல்லு அத எடுத்து அது போட்டு நல்லா கைவிடாம கலக்கி நல்லா அடிச்சுனே இருந்தா அது ஒரு பேஸ்ட் மாரி நல்லா வரு அந்த பேஸ்டு எடுத்து நம்ம மொகத்துல இருக்கிற கருந்திட்டு அந்த கரும்புள்ளி அ அப்படியே எண்ண பச வடியிற மாரி இருந்தா கூட அதுக்கெல்லா அப்ளே பண்ணி நல்லா ஒரு அரை மணி நேரோ ஊற வச்சு கழுவிட்டாக்க சும்மா மோகோ பழச்சுன்னு பழப்பழான்னு நல்லா தக தகன்னு நல்லா அழகா இருக்கு அப்படி ஒன்னு செய்யலா அது இல்லாம இன்னொன்னு வந்து அதுல வந்து அணி சேர்த்துக்கலா இந்த ரெசிபி இல்லாம கற்றால் இல்லாத அணி மஞ்சள் தூளு எலுமிச்ச பழோ மூணு தவோ இன்னொரு மெத்தடு அது மூணு தவு போட்டு கலக்கி அதே மாரி ஒரு அர மணி நேரமோ இல்ல ஒரு கால் மணி நேரமோ மொகத்துக்கெல்லா அங்க அங்க அப்ளே பண்ணிட்டு ஊற வெச்சு நல்லா அதுக்கு பின்னாடி தண்ணி பச்ச தண்ணியில கழுவுனாக்கா நல்லா ஒரு பளிச்சுன்னு மொகமெல்லா நல்ல ஒரு பொளிவா கெடைக்கு
சரிக்கா எவ்ளோ நேரம் முகத்தில ஊற வைக்கணுக்கா
ஒரு அரை மணி நேரம் இந்த மாரி செஞ்சா நல்லாருக்கு நம்ம உடம்புல்லா கூட நல்லா இருக்கணுனாக்கா அதோடவே சேத்தி இன்னு கொஞ்சோ கள்ள மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி உடம்புக்கெல்லா கூட போட்டு ஒரு உ அரை மணி நேர ஊற வச்சு குளிச்சாவே இன்னு நல்லா உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்தாருக்கு நமக்கு கெடைக்கக்கூடிய விட்டமின்னு நல்லா கெடைக்கு நல்லாருக்கு ம் குளிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லாருக்கு
ஓகே ஓகே ஓகே ஓகே உடம்பு ஃபுல்லாவே தேய்சிக்கலா
ஆ ஆ உடம்புக்கெல்லா கூட போட்டு அந்த மாரி உடம்புக்கெல்லா போட்டு குளிக்கனுனா கள்ளமாவு அதுல கொஞ்சோ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க முகத்து போனு நா ரெண்டு ரெசிபி சொன்னேன் ஒன்னு அனியும் மஞ்சள் தூள் எலுமிச்சைம்பழம் போட்டு ப்ற இன்னொன்னு வந்து இதுப்பா ஆலிவரா ஜெல்லு போட்டு கலக்கி ரெண்டுமே ரெண்டுல நம்மளுக்கு எது பெஸ்ட்டா தெரிதோ அது போட்டுக்கலாங்க உடம்புக்கெல்லா நம்ப தேச்சு குளிக்கணு அப்டின்னாக்க அதோட கொஞ்சோ கள்ளமாவ சேர்த்தி கலக்கி மிக்ஸ் பண்ணி அதுவு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சாக்க நல்லா உடம்பு நல்லாருக்கு ஆ நல்லாருக்கு
செரி செரிக்கா அதா இப்போ கடைலல்லா நெறய கெமிக்கல்ல நெறய கெடைக்குது அதெல்லா ஸ்கின்னுக்கு நல்லதில்லல தோலுக்கு நல்ல
அதெல்லா உடம்புக் கலா அவ்ளவோ நல்லது இருக்காது நம்ம வீட்ல இருந்தே செஞ்சு நம்ப போடுறது இருந்தாக்க நம்ப வீட்டுக் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாவு இருக்கு விட்டமின் கெடைக்கு நம்மளா செய்யறது நல்லாருக்கு அவங்க செய்யறது வந்து நெறய அ ஆயுர்வேதிக்கல்லா போடுவாதான கெமிக்கலுங்க எல்லா ரசாயன ஆமா நெறய கெமிக்கல் போடுவாங்க அது நல்லாருக்காது அவ்ளவா நம்ம இந்த மாரி வச்சு ஒரு வாரத்துல ஒரு மூணு நாள் செய்யலா மூணு நாள் செய்ய போது பதப்படுத்தி வச்சு கூட செ இது பண்ணிக்கலா யூஸ் பண்ணிக்கலா அதெல்லா ஒன்னு பிரச்சனை இருக்காது
செரிக்கா அதா கடைல வாங்கறது சைட் எஃபெக்ட்டு வரு ஆ நம்ம இது வீட்ல அ வீட்ல செய்யறதுல எந்த பக்க விளைவுகள் அ வீட்ல செய்றதில பக்க விளைவுகள் இருக்காது
ஆமா பக்க விளைவுகள்ளா வரு இங்கன்னா நம்பளா நேர்ல பாத்து பறிச்சுன்னு வந்து கிளீன் பண்ணி நம்பளா செய்யறதுனால நம்பளுக்கு நல்லா எந்த ஒரு பக்க விளைவு வராம நல்லாருக்கு
ஆமாமா நல்லதுக்கா வேற எந்த செம்பருத்தி இந்த செம்பருத்தி பூ இருக்குதுல்ல அத எல்லாமே இந்த தலைக்கு யூஸ் பண்றது முகத்துக்கு யூஸ் பண்றதுலா கேள்விப்பட்டிருக்கே அத எப்டி யூஸ் பண்ணுவாங்க
ஆ செம்பருத்தி இலையவே ஃபுல்லா கா அறுத்துன்னு வந்து உ நல்லாந்த ஒரு ரொம்ப வெயிலு இல்லாம ரொம்ப நெணலு இல்லாம ஒரு மீடியமான இதுல வச்சு அ காய வச்சு எடுத்து செம்பருத்தி இலையு அப்றமா இந்த நாட்டு ரோஜான்னு கேள்வி பட்டுக்கறீங்களா அ இந்த ரோஸ் வாட் ரெண் நாளா சொல்லி வைக்கிறவாங்கல்ல அந்த மாரி நாட்டு ரோஜானு ஒண்ணு இருக்கு அந்த நாட்டு ரோஜாவு செம்பருத்தி எலையு ஆ காய வச்சு அத நம்ம மிக்சிலயே அரைச்சி பொடி பண்ணி நல்லா நைஸா பண்ணி ஒரு சலன்ன வச்சு ஜலுச்சி அத எடுத்து வச் சு அதுல கூட நம்ம ஏ இது நே என்னது ஹனி தேனு
ஆமா தேனு
தேன் ஊத்தி கொழப்பியு அப்ளை பண்ணி பாக்கலா அப்டி இல்லைன்னாக்க பன்னிரு பன்னீர் கூட வாங்கி ஊத்தி கலக்கி அதுவு யூஸ் பண்லா அதுவு நல்லாருக்கு நல்ல ஒரு பொளிவு குடுக்கு மூஞ்சு நல்லாருக்கு அதுவு செம்பருத்தியு அந்த மாரி செய்றாங்க மொகத்துங்களுக்கு தலைக்கு போடும் போது மருதாணில போட்டு அரைச்சு போடுவாங்க தலைக்கி
ஆ
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது
அ தலைக்கு போடும்போது மருதானில போடுவாங்க இப்போ மொகத்துக்கு போடும்போது இந்த நாட்டு ரோஜாவோட இந்த செம்பருத்தி பூவு இதெல்லா போடுவாங்க செம்பருத்திய பூ வந்து இதுக்கு நம்ம சளி புடிச்சிக்கினாக்க இது வச்சுக்கூட குடிக்கு வாங்க அதுல சூடு தண்ணி கொதிக்க வச்சு அந்த செம்பருத்தி பூவ போட்டு கொதிக்க வச்சு வடிக்கட்டி கூட குடிச்சாக்க இந்த ஜீர்ண சக்திக்கெல்லா நல்லாருக்குன்னு சொல்லி சொல்றாங்க
செரி செரிக்கா நா அத அவ்ளவா அத யூஸ் பண்ணதில்ல ஆ நா இது அவ்வளவா யூஸ் பண்ணதல ஆனா இந்த தக்காளி இருக்குதுல்ல தக்காளி கட் பண்ணிட்டு அதுல கொஞ்ச இந்த சக்கர அ காஃபி பவுடர் காஃபி தூள் அது மிக்ஸ் த்துல அ மொகத்துல அப்டி தடவிட்டு கொஞ்ச நேர கழிச்சு அது கழுவிட்டாலு அது கொஞ்ச ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு
அந்த கற்றாழையோட பக்கா ஆ ஆ நல்லாருந்துச்சுங்ளா உங்களுக்கு
ஆ அது நல்லாரு இருந்துச்சு அது நல்லாருக்கு மத்த படிக்கி வேற எது அவ்வளவா யூஸ் பண்ணதில்ல
ஆ அப்டியு போட்றாங்க இப்டியு யூஸ் பண்றாங்க இந்த ரெமிடி யூஸ் பண்ணி பாருங்க நல்லாருக்கு
ம் செரிக்கா நா ரெடி ப அது ஒரு தறவ ட்ரை பண்ணி
வேறங்க
வேற எது இல்லக்கா அதா நா பெரும்பாலு இப்டிதா யூஸ் பண்றது அ தக்காளி அ சக்கர காஃபி தூள் இதுதா யூஸ் பண்றது நானு இது இனிமே இதயு ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்டி ரிசல்ட் வருதுன் பாத்துட்டு சொல்றேங்கா
சொல்றீங்க
ஆ சேரிக்கா இது பக்கத்து வீட்ல உள்ளவங்களு கேட்ருந்தாங்க அந்த கருப்பு புள்ளிக்குள்ளது மொகத்துல கருப்பு புள்ளி வந்துச்சு என்ன பண்ணுன்னு நா அத சொல்லி சொல்லி குடுக்குறே
ஆ சொல்லுங்க சொல்லுங்க அவங்களுட்டு ட்ரை பண்ணட்டு
ம் செரிக் செரிக்கா செரிக்கா சாப்ட்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டாச்சுங்க
ம் செரிக்கா நா இது அவங்கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன ரிசல்ட் சொல்கிறாங்கன்றத உங்களுக்கு சொல்கிறே நானு ட்ரை பண்ணி பாக்குறேக்கா
ஆ ட்ரை பண்ணிபாருங்
ஆ செரிக்கா வைக்கட்டுங்ளா
செத்துருவீங்ளா ஓகே
ஆ ஓகே
ஹலோ